வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
ரொம்ப நெலமா இருக் கேன் தோழி சாப்ட்டாச்சா
ஆ முடிஞ்சுருச்சு தோலி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ இப்பதா தோளி சாப்ட்டே நா ஏற்கனவே சொன்ன இல்ல இடியாப்பம் பண்ணணும்ன்ட்டு
ஆ பண்ணீங்களா
ஆ இப்பதா பண்ணி தேங்கா சட் நீ வச்சிட்டு ஆ தேங்கா பாளு வரது சிட்டு ஜீனியும் வச்சிட்டு யாருயாரு கேன்னு எம்மா இப்ப தான் தோளி வர்றே
உம் சூப்பர் தோளி நானு உங்ககிட் ட சொன்ன மாதுரி மக்ரோனி சொன்னல்ல அந்த பாஸ்தா அதுதா மட்டன் போட் அதா செஞ்ச
ஓ ஓ
எல்லார்க்கு நானு சாப் ட்டு அம்மா அப்பாக்கு எல்லார்க்கும் குடுத்துட்டு இப்போதா கொஞ்சோ நம்மதியா உக்காந்துருக்குறே
ஆமா தோளி அது என்ன சொல்றது பெண்களுக்கு கொஞ்சு நிம்மதியான டைம்ன்னு பாத்தோம்னா இந்த நைட்லதா கொஞ்சு நிம்மதியா ரெஸ்ட் அந்த மார்ருக்கலா
ஆமா தோழி ஏன்னா இப்போ பெண்களுக்குன் பாத்தீங்கன்னா ப்போ வேல ஏதாவ்து இன்டிபென் டா எதாது வேல பண்ணனு அப்டின்னா நம்ளாலே வேலேக்கி போக முடியாதே ப்போ நம்ளுக்கு குழந்தை குட்டி இந்தமாரி இருக்கதுனால வீட்டு பாத்துக்கணு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி டிசோ இருக்கு அது இல்லாம பாப் ப்பாவையும் பாத்துக்குணும் வேலயு நம்ம பண்ணணு பெண்களுக்கு வேல எவ்ளோ முக்கியொ தோளி நீங்க சொல்லுங்க ஏதாவது
என்ன பொறுத்த வரையும் கேட்டீங்கேன்னா பே ம் கண்டிப்பா என்ன பொறுத்த வரையு வேலைக்கு பெண்கள் போகணு அப்படின்ந்தா தோழி நா சொல்லுவே
உம் கரெட்டா சொன்னீங்க தோளி நீங்க
எதுனால அப்புடின்னா நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம வாங்கணு அப்டின்னாலு நம்ம டக்குன்னு யாரு கிட்ட தோழி கேக்க முடியு ஹஸ்பண்டே கேக்குலா வீட்லயும் கேக்குலா இருந்தாலும் நம்ம கையில ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நம்ம கையில ஒரு பத் இருவது இருந்தா தேவல்ல அப்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாரி, உம் உம், நம்ம கைலே கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா நல்லது தோழி
ஆமா எப்பவுமே நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல நம்மக்கக்காக நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வாங்கணும்னா கூட நம்ம கேக்க வேண்டியதா இருக்கு இதுவே நம்மளே சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வாங்கி கிலா அதே மாதிரி வீட்டுல கணவருக்கு கொஞ்சோ உதவியா கூட இருக்கும் இல்ல அம்மா வீட்டுல இருந்தா அம்மாக்கு கொஞ்சோ உதவியா இருக்கலாம்.
ஆமா கவி. உம் ரொம்ப செரியா சொன்னீங்க அது மாரி பெண்கள் வேலைக்கு போறது இன்னொன்னு என்ன சொல்லலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நம்ம வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவே நமக்கு ரொட்டீன் அதேவா இருக்கிற மாரி இருக்கும் அதே வேலைக்கு போனுனு வச்சு னை இந்த டயத்துக்குள்ள சமைச்சிருவே இந்த டயத்துக்குள்ள வந்துட்டு வீட்டு ட்டு வேலைகளெல்லா முடுச்சுருவோம் அப்படின்ட்டு நம்ம ரெஸ்டு வீட்டுல எடுக்கிற டைத்துல வேலைக்கும் போகலா அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வீட்டு ட்டு வந்து மறுபடியும் வேலை வீட்டு வேலைகளை கண்டியூ பண்ணலாம் ஆனா நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் இப்ப ஆண்கள் வந்துட்டு வேலைக்கு போறாங்க ஆனா வீட்டு்ல வந்து
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க.
உம். பெண்கள்னா என்ன பண்றோம்னா ஆ வேலைக்கும் போணும் வீட்டு வேலையும் பண்ணணும். அது நமக்கே ஒரு கட்டத்துல தோணும். நீ பாய்ஸும் வேலை தானே போறாங்க நம் வீட்டு வந்து ஒரு வேலயும் பாக்க மாட்டாங்க நம்ம என்னடா இது எல்லா வேலையுமே நம்மளையும் பாக்க வேண்டியத இருக்கு அப்டின்
ஏ ஆ இந்த மாரி ஒரு மென்டாலிட்டியா இருக்குதுன்னு தெரியில தோழி இது ஃபஸ்ட்ல இருந்தே இந்த பெண்கள்னா வீட்டு வேலை எல்லாமே அவ்ங்களுக்கானது தான் சமைக்கிறது வேலன்னா பெண்கள் க்குதா வீட்டு வேல ஏதாவது இரு கா கிளீன் பண்ணணு னோ ஏதாவது ஒட்டட அடிக்கணும் அந்த மாரி எல்லா வேலையுமே இது வீட்டு பாத்துக்கிறதே ஒரு பெண்கள் வேலதான் அந்த மாதிரி ஒரு அந்த காலத்திலேயே அது செட் பண்ணிருக்காங்க அது அப்படியே பின்தொடர்றாங்க. இந்த மாரி பெண்கள் தா இதெல்லாம் பண்ணனோ உங்களுக்கு மேல தான் இது -ம்மையா இருக்கு வீடு சேரி பண்ணணு பெருக்கணு எல்லா கடமையு உங்க மேலதா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இது பண்ணிறாங்க இந்த ஜென்ரேஷன்கு ஏத்த மாதிரி இது மட்டு மாறவே மாட்டேங்குது தோழி இதுதா எப்டியாவது மாத்தோன் னோனு நானு இ-‌ ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்க க்குற
அதுல இன்னொன் நம்ம சொல்லணுனா அந்த காலத்துல பெண்கள வீட்ட வுட்டு வெளிலயே அனுப்ப மாட்டாங்க படிக்க அனுப்ப மாட்டாங்க அதுகல இருந்து முன்னேறி வந்து படி கே அனுப்புனதே ஒரு ஆச்சர்யோ நெக்ஸ் படிக்க அனுப்புனத தாண்டி வேலைக்கு அனு இருக்காங்கங்கிறப்ப அ
அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ம் அதா கொஞ்சோ கொஞ்சமா இப்போ வீட்லயே அடைஞ்சு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சோ கொஞ்சமா வெள்ல வந்து வேல பண்ற அளவுக்கு இப்போதா ஓரளவுக்கு வந்துருக்கு ஆனா இப்போ கூட அந்த மென்டாலிட்டி மாறல இப்போ நம்ம வீட்டு வேலையு சரிசமமா பண்ணிகணு எல்லாத்துலயு இப்ப சரிசமம் சொல்றது அப்டின் பாத்தீங்கனா எல்லாத்துலயுமே இருக்கணுல்ல பாப்பாவ பாத்துக்கிறதுல இருந்து வீட்டு வேல இருந்து எல்லாமே சரிசமமா பண்ணிக்கணு அப்போதா ஒரு ஈக்வாலிட்டி இருக்கு சொல்லுவாங்க தா-எல்லாமே நாங்களே அதிகமா பண் அப்றோ அப்போ அவங்க இதுவே அவலவா பண்ணல அப்டினா அது என்ன ஈக்வாலிட்டி இருக்கு சொல்லுங்க அந்த வாழ்க்கையில என்ன அது கரெக்டா சரி சமமா இருக்கு எதுமே சரி சமமா இல்லயே அதிகபட்ச வேல நாங்க தானே பண்றோ
ம் ஆமா தோழி சரியா சொல்லிருந்தீங்க ஆனா பாப்போ வருங்காலத்துல மக்கள் மாறணு முதல வந்துட்டு ஆ ஜென்ரேஷன் மாற மாற இப்ப கொழந்தைங்களுமே பாருங்களே ஜென்ரேஷன் மாற மாற அதா சொல்றாங்களே டூ கே கிட்ஸ் இப்ப இப்ப நியூ ஆகணு ஜென்ஸு கிட்ஸ் ஆ
ஆம்மா
எனக்கே அ சொன்னாங்க அ காலேஜ்ல பேசிக்கு போது ஜென்சி ப்ரொபசர் அப்பின்னாங்க எனக்கு ப்ர ப்ரபசர் தெரியு இது என்னடா அந்த ஜென்சி ப்ரபசர் அப்டின் சொல்லி கேக்கும்போது அதுக்கப்பறோ இப்போ டூ கே கிட்ஸ் இருக்குல்லயா அதே மாரி இப்ப ஜென்சி அப் இப்ப ஜென்சில தானே நம்ம இருக்கோ அதனால ஜென்சி ப்ரொபசர் அப்பனாங்க சேர்
ஒரு ஒ ஒண்ணு புதுசா ஏதாது ஒண்ணு வந்துட்டே இருக்கு ஏதாது இப்ப வச்சறதுதா பசங்க தா புதுசா இப்போ ரெண்டாயித்துல பொறந்தா டூ கே கிட்ஸு அ நைன்டிஸ் ல பொறந்தா நைன்டிஸ் கிட்டு அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா மாறிட்டே வருது. டு பாயிண்ட் ஓ கிட். டு பாயிண்ட் ஓ டு பாயிண்ட் ஓ அப்படின்ட்டு இப்போ சொல்றது இப்போஇப் இப்போலான் பொறக்கற பசங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது டு பாயிண்ட் ஓ குழந்தா. எல்லாமே பொறுக்கும் போதே எல்லாமே ரொ ரொம்ப ஆக்டிவா பொறக்குதுங்க அப்டியே மு முட்டு முட்டுன்னு நல்லா பாக்குதுங்க என்னவோ எல்லாமே அவுங்களுக்கு தெரிஞ்சா மாரி நம்ம ஏதாவது பண்ணோ பேசனா கூட. அப்டியே அவுங்க பேச வராங்க அந்த மா மாரி ஒரு இது இருக்கு இப்போ இப்ப பொறக்கற கொல்ந்தைங்க கிட்ட ரொம்ப ஒரு நல்ல ஒரு மைண்ட நல்லா ஷார்ப்பா இருக்கு. அவ்ளோ அந்த காலத்து கே இந்த மாதிரி பொறக்கற குழந்தைகளும் அவ்ளோ ஷார்பா இருக்காங்க தோழி.
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட் டுலாம இப்போ பாத்தீங்கன்னா தெரியு இப்போ ஒரு சில வீடியோஸ்லைலா காட்றாங்க இப்ப ஒரு சில கொழந்தைங்கள்ளா பொறக்கும் போது முடி வந்துட்டு ரொம்ப லென்தாவே இருக்கா ஆஹ் அப்பறோ. அதாவது இப்ப ஒரு வீடியோல நா பாட்டே டக்குனு ஞாபகோ வருதே. அதாவது இந்த தொப்புள் கொடி இரு இல்லையா? அத வெட்றதுக்காக தா டாக்டர் வந்துட்டு கத்திய வந்துட்டு தொப்புள் கொடிக்கிட்டு கொண்டு போம்போது அந்த குழந்தை அந்த டாக்டரோட கைய புடிச்சு வெட்டாத அப்படிங்ற மாரி இதெல்லா பாக்கும்போது எனகே என்னாடா அது வீடியோ பேசுறது உண்மதானா ஏ ஐ யா அப்டி சொல்லிட்டு போய் பாக்குபோது அது உண்மதா ச் ஆச்சுவலா அது வெட்டப்போகையில கட் திய புடிச்சிருக்கு. அத இவைங்க டையலாக் பின்னாடி போட்டு. அப்டி போட்டாய்ங்க. அந்த மாரி நீங்க வீடியோஸ்லா பாத்துருக்கீங்களா கொலந்தைங்களோட வீடியோசு. நியூவா.
அதா தோழி இப்போ என்னன்னா எல்லாமே அதிகபட்சம் ஏ ஐ அப்டின்னுட்டு வந்துருச்சு. அதுல எது உண்மை எது போயின்னு தெரியாத அளவுக்கு இப்போ நறைய வீடியோ கிரியேட் பண்றாங்க தோழி. இப்ப பாத்தீங்கனா. இப்போ நம்ம நின்ட்ருக்கோ நம்ம நார்மலா ஒரு போட்டோ புடிக்கிறோன்னா, அந்த ஒரு போட்டோ வெச்சு நம்ம பேசிட்டு இருக்கற மாத்ரி, நம்ம டான்ஸ் ஆடற மாத்ரி, நம்ம பேசுறா மாத்ரி, என்ன இஷ்டத்துக்கு அது ஏ ஐ என்ன வேணா பண்ணிருது. போ உங்க ஒரு போட்டோ போட்டாலே போதும், ஆன்லைன்ல வெச்சுக்கோங்களே இந்த ஏ ஐ வெச்சு. அவுங்க நீங்க டான்ஸ் ஆடற மாதிரி பாட்டு பாடற மாத்ரி பண்ணிடுறாங்க தோழி, அந்த அளவுக்கு இந்த ஏ ஐ இப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாயிருக்கு. இப்போ எல்லா நெறைய ஒரு சில அக்கவுண்ட் இப் இப்போ ஏ ஐ யாவே ஓபன் பண்ணி எல்லாமே ஏ ஐ வீடியோவாவே போடறாங்க தோழி.
உம் ஆமா தோழி நா கூட சமீபத்துலப் பார்த்தீங்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ரெண்டு, மூணு லட்சோ பேருக்கிட்ட ஃபாலோ பண்றாங்க. கடைசியில எல்லா கமெண்ட்லா அப்டி போட்றாங்க, நீங்க அழகா இருக்கீங்க. அவுங்க ட்ரெஸ் நல்லாருக்கு. இப்பெல்லா கமெண்ட் அள்ளி கொட்டிருக்காங்க. லாஸ்ட்டா அந்த அக்கோண்டோட ஓனர் வந்துட் ஒரு போஸ்ட் போட்றாரு, திரும்ப அதே பொண்ண போட்டு திஸ் ஸ் ஏ ஐ போச்சு மொத்தமா விழுந்து கிற ஆப் ஒ அப்ப ஆனன்யா ஏ ஐ-யா
ஆஹ் அதா தெர்ல எல்லாமே ஏ ஐ ஏ ஐ வந்துட்டு இப்போ எது நம்பறத் இது இப்போ இது நறைய இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப ஒரு சில பேர் இமோஷனலா எது காசு தேவப்படது அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடறாங்க இல்லையா பாப்பாக்கு இந்த மாரி ஒடம்பு செரில்ல. இல்ல இந்த மாரி தம்பிக் க்கு தங்கச்சிங்க இந்த மாரி நறைய நறைய பேரு ஒரு உதவிக்காக, இந்த சோசியல் மீடியால ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அது நம்ம இமோஷ் னல்லா இருந்தா இப்போ ஒரு சில பேர் ஃபலோவ் பண்ணா ஒரூபா, அவுங்ளுக்கு கடைக்கு அந்த மாரி. ரி உண்மையாவே இருக்கு. இப்போ இத்தினி ஃபாலோவர்ஸ் வந்தா இந்த மாரி க காசு வரு அப்டின்ட்டு, இப்போ நறைய ஏ ஐ வந்துட்டு, அந்த மாதிரி ஃபேக்கா அதுலயு கிரியேட் பண்ணிருக்காங்க தோழி. சோ அது இந்த மாரி பண்ணும்போ து இது உண்மையா, இல்ல பொய்யா அப்டின்ட்டு ரொம்போ யோசிக்க வெக்ற மாரி இந்த மாரி காலோ வந்திர்ச்சு இப்போ இந்த ஏ ஐ னால எது உண்ம, எது போய் கூட தெரியாத அளவுக்கு இப்போ நறைய பேர் இருக்காங்க.
உம் ஆமா ஆமா சரியா சொல்றீங்க, என்ன இன்னு ஏ ஐ இப்ப ஒரு ஹீரோயின் கூட இருக்கறாங்க, அவுங்க பேரு எனக்கு தெரியல இந்த புல்லட் சாங் இருக்கும் இல்லையா கேட்ருக்கீங்களா
என்ன தோழி
இந்த புல்லட்டுன் சொல்லிட்டு, ஒரு சாங் ஒண்ணு வரு.
புல்லட்டுன் ஆ
ஆஹ் நமக்கு நேரோ கடந்துருச்சு நம்ம தொடர்ந்து அடுத்த கால்ல பேசுவோ தோழி.
ஆஹ் செரி ஓகே தோழி
நன்றி தோழி ம் நன்றி